ஹலோ ஹலோ வணக்கம் சிஸ் க ஹலோ வணக்கம் சிஸ்டர் எப்டி இருக்கீங் ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்கனா
ஓகே ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் ச அப்டி லைஃப்லா எப்டி போய் ஆ சாப்ட்டே சிஸ்டர் நீங்க சாப்ட்டிங்ளா
ஆ நானு சாப்ட்ட
சிஸ்டர் அப்ப எப்டி லைஃப்லா எப்டி போயிட்ருக்கு உங்களுக்கு
ஆ நல்லா போயிட்ருக்குண்ணா உங்குளுக்கு
ஆ நல்லா போயிட்ருக்கு சிஸ்டர் சோ அப்ற
அன்மேரிடு
இல்ல இல்ல அன்மேரிட் தா ஜஸ்ட்டு எனக்கு டுவண்டி ஃபைவ் தா
ஓகே ஓகே
அப்புறம் என்ன சிஸ்டர் ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது
ஸ்பெஷல் இல் எனக்கு மேரேஜ் ஜாயிருச்சு ரெண்டு பசங்க இருக்காங்க ஆ இன்னிக்கு ஹஸ்பண்டுடய தம்பிக் கு கல்யாணோ ஆல்ரெடி மேரேஜ் முடிஞ்சிச்சி ஈவினிங் வந்துட்டு ரிசப் ரிசெப்ஷனு சரி அதுக்குதா இதுக்கப்புறோ நா ரெடி ஆவணோ லஞ்சு முடீஸ்டு
அப்ப உங்களுக்கு நறைய வேலைலா இருந்திருக்குமே ரெண்டு நாளா ரெண்டு இல்ல இந்த கல்யாணோ ஸ்டார்டிங்ல இருந்து வேல நறைய இருந்திருக்கோ
ம் தம்பி மீன்ஸ் சித்தாப்பா பைய கூட பொறந்த தம்பி கெடையாது
ஓ ஓகே ஓகே ஓகே
நாங்க வந்துட்டு அ அவுங்க ப்ப அ நா வந்த்ட்டு போல ஈவினிங் ரிசப்ஷன் தா போனோ
ஓ ஓகே ஓகே சூப்பர் சோ அப்பங்க நீங்க இப்ப மே மேரெஜுக்கு போனீங்களா
இல்ல இல்ல மேரேஜ் போகல
சோ டேரக்டா ரிசப்ஷன் அட்டென்ட் பண்றீங்க ஓகே ஓகே சிஸ்டர் இல லாங் ட்ராவுங்களா இல்ல பக்கத்துலேவங்களா இல்ல ரொம்ப ஓ கே ஓக் சரி ச
ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அ தா ஆவு ஒன் அவர்
ம் ம் சோ ஈவினிங்கா போயிட்டு அகைன் ரிட்டர்ன் வர மாரிங்களா இல்ல நாளைக்கு அது மாதிரி
ஆஹ் இல்ல நாளைக்குதா வரு
ஓ கே ஓகே சிஸ்டர் ச அப்புறொ எப்படி ஸு ஸ்கூ பசங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா எப்டி
ஆ இல்ல என்ன சித்தப்பாக்கு கல்யாணன்னும் போது இங்கதானே இரு ப்பாங்க
கண்டிப்பா
அவங்க ஆல்ரெடி போனுன்தா சொல்லிட்டு இருந்தாங்க மார்னிங் நாந்தா சரி ஓ கே அவ்ளோ நேரத்துக்கே ரொம்ப சீக்கிரமா முகூர்த்தம் வச்சதுனால உம் போ முடியல
ஓ ஒ சோ அப்புறம்ங்க உங்களுக்கு ஆஹ் உங்களுக்கு அப்டு எதாவது ஏம் இருக்கா ஹேபிட் ஸ் எதாவது அ பிசினஸ் பண்ணனு இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா போனு அ
ஸ்னஸ் பண்ணிட்டுதா இருக்க
வாவ் சூப்பர் சிஸ்டர் பிசினஸ்ல்லா எப்டி போயிட்டு இருக்கு உங்களுக்கு
பரவால்ல நல்லாதா போயட்ருக் நா வீட்லயே இருந்து பண்ணிட்டுருக் கேங்க
எப்டி சிஸ்டர் இந்த விகாமர்ஸ் அந்த மாதிரிங்களா இல்ல
ஆமா அந்த மாதிரிதா இதுக்கப்புறமாதா அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணணு இப்போதைக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி குடுத்துட்டு இருக்க சேரீ குர்த்தா செட்டு
ஓ
இந்த காலேஜஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த மாரி எல்லா பண்ணியிட்ருக்க
சூப்பர் சூப்பர் சிஸ்ட ச எப்டி ஹோல் சேலா வாங்கிக்கிறீங்களா ப்ராடக்ட்ட வாங்கிட்டு அத அப்
ஆமா ம் ம் இப் போதிக்கி ஆ ப நல்லா பல்க் ஆடர் வன்ட்டு ஹோல் சேல் பண்ணியிட்ருக்கே ஏன்னா நானு இன்வெஸ் பண்ணிதா
ஆமா கண்டிப்பா
அதனால சரி ஓகே வீட்ல எடுத்ததுமே அவோ பேமெண்ட் வேண்டா அப்டின் சொன்னாங்க இப்பதா நம்பிக் கெ வந்த்ருக்கு
கண்டப்பா எல்லாமே எக்ஸ் ப்பட் பண்றது வந் து ஒடனே நடந்துறாது இல்லிங்ளா எல்லா ருமே பயப்படுவாங்க சோ நமக்கு நல்லா நடந்துருக்குன்னா நம்ம கண்டிப்பா அத இம்ப்ரூவ் பண்ணிக்கணு
ஆமாமா அதனால பாத்துட்டு ஓகே இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கு இந்த மாரி ஃபேர்வெல்க்கு அந்த மாரிலா குடுத்த ஓகே அவுங்க சாட்டிஸ்ஃபைடு அவுங்க மறுபடியு மறுபடியு குடுங்க அப்டின்தா கேக்குறாங்க ஒருத்தர் புடிச்சிருக்கு ப்ராடக்ட் குடுங்க உங்ககிட்டயே வாங்கிக்கிற அப்டின் சொல்றது அது
கண்டிப்பா ஏனா அது வந்து
புடிச்சனாலதா அவங்க கேக்குறாங்க
கண்டி ப்பா ஏனா நீங்க அது நீங்க கொடுக்கற மெட்டீரியல் இருக்கலா டிசைன்ஸ் இருக்கலா சோ அட்ராக்டிவா இருக்கும் போது கண்டிப்பா அது உங்களதா வருவாங்க இப்ப நம்மளே ஒரு கடைல சாப்டுட் னா அந்த டேஸ்ட் புடிச்ருச்சுனா நம்ம அங் கதானே போறோ சோ அது மாதிரிதா சிஸ் சொன்னிங்க அப்ப ஈ காம் ஆ இ காமர்ஸ்ல வந்துட்டு இது பண்ணா ஜி எஸ் டி அமேசானோ இல்ல ஃபிளிப்கார்ட்லல்லா ஜி எஸ் டி புக் பண்ணுனுன் சொல்றாங்க சிஸ்டர் சோ அத பத்தி எதாவது பண்ணிங்ளா ஐடியா இருக்கா
அது இப்பதா வந்ட்டு கேட்ருக் கே என்னுடைய சித்தப்பா வன்ட்டு மெடிக்கல் வெச்சுர் வர் அவர் பண்ணியிருக்காரு ஏ இந் இன்னொரு சித்தப்பா ரெயலஸ்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் கிட்ட இல்லாம் கேட்டு ஆ சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத அட்வகேட் ஒருத்தர் பார்த்து சரி அட்வகேட் இல்ல யோ யாரையா பா பண்ணணும் ஆஹ் ஆமா ஆமா சாரி ஆடிட்டர்
ஓகே ஓகே
மொத சொல்லியிருந்தாங்க சரி இந்த மேரேஜ் பங்க்ஷன் எல்லாம் முடிட்
உம் உம்
இன்னொருத்தர்தும் ஃங்க்ஷன் இருக்கு சொலாம் இந்த வீக் ஃபுல்லுமே அஹ ஃப்ரெண்டுடைய தம்ப சாரி தம்பி ஹஸ்பண்ட் என்னுடைய அத்த பொண்ணு கல்யாணாம் அப்படியே போயிட்டு இருக்கு சரி ஒன் தூ பண்ணிக்கிட்டட்டு ஒண்ணும் பாக்க முடியாதுல்ல எல்லாம் முடிச்சுப்போம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்
கண்டிப்பா எ அது இந்த மந்த்த் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேரேஜ் இருக்கும் ச அனி மா மேரேஜ் இருக்கும் சோ அதுக்கப்புறம் ஆடி மாசம் வந்துடும்மா அதனால மேரேஜ் இருக்கு கது சோ இம்பார்டான்லா வச்சிருவாங்க மேரேஜ்லாம்
உம் ஆமா ஆமா
அதனால சரி பாத்து பண்ணி லாம் எல்லாம் பினிஷ் பண்ணிட்டு பண்ணிக்லாம்
ஓ ஓகே ஓகே இை நீங்க கொஞ்சம் சேல் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சுல்ல சோ கண்டிப்பா எல்லாரு வருவாங்க நீங்க முடிஞ்சா நீங்க ஒரு சின்னதா அப்படியே எப்படி சொல்றது ஒரு சின்ன ஷோரூம் மாதிரி
நானே இல்ல நா வந்து இந்த ஸ்டால் எல்லாம் வந்துட்டு போடுறே
சூப்பர் சூப்பர் சித்தே
இப்பதான் கொஞ்சம் அது மூலயமாதா நா கொஞ்சம் ரீச்சே ஆனேன் அது மூலியமாதா எனக்கு காலேஜ் பல்க் ஆடரே கிடைச்சது பசங்க மலிமா பொண்ணுங்க உமன்ஸ் காலேஜக்கு அவங்குள்ளே அப்பதா எனக்கு கெடைச்சது
கண்டிப்பா நீங்க அந்த வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணிட்டு ஆ சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்னு உங்களுக்கு நறைய யூஸ்புல்லாவு இருக்கும்னு நெனைக்கிறே
உம் ஆமா
சோ நீங்க எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லா குடுக்குறீங்க சிஸ்டர் சேல் பண்றதுல எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லா யூஸ் பண்றிங்க
ஆ புதுசா வந்துட்டு இந்த பாப்கான் மெட்டீரியல் மெட்டீரியல் எல்லாம் ஒண்ணுதா டிசைன் தா வேற வேற இவர் இருக்கறதுலேயே நாலஞ்சு மெட்டீரியல் தா இருக்கு ரா சில்க்கு செமி சில்க் க்கு அதுக்கப்புறோ காட்டனு சந்தேரி காட் டனு ஆ ரேயன் ஃபாப்ரிக்கு இந்த மாரி ஃப்ரிக் என்னமோ ஒண்ணுதா கலரு டிசைனு அந்த பிரிண்ட்டு அதுதா வேற.
கரெக்ட்டு கரெக்ட்டு இப்போ எல்லாருமே என்ன எக்ஸ்பெர்ட் பண்றாங்கன்னா சிஸ்டர். ஆ ம்ச் இப்ப ஆக்ட்ரஸ். ல்லாம் போடுறாங்க இப்ப ஒரு பங்க்ஷன்.
ஆமா அந்த மாதிரிதா ட்ரை பண்ண.
அந்த மாதிரி கிடைக்குமானு அது பாத்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கு பட் ஆனா அதோட ரேட். வந்து அத ரிவியூ பண்றேன்னு சொல்லிட்டு இன். இன்ஃபியூசர் என்ன பண்றாங்கன்னா. இதோட ரேட் இருபத்தி ஆறாயிருபா. இருபத்தி ரெண்டாயிரம் ரூபான்றாங்க. பாக்குறதுக்கு நம்ம. எப்படி சொல்றது நம்ம ஊரு கடைகல்ல கெடைக்கிற மாரிதா இல்லையா. ஆமா சீஸ்டர் அதுதா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. க்கு என்னடா இது இவ்வள இவ்ள ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறாங்களே அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு.
ஏதல்
என்னங்க சிஸ்டர் நீங்கப்போ ஆ நீங்க வந்து இப்போ மீஷோல்லா இருக்குல சிஸ்டர் மீஷோல வந்து ஜி எஸ் டி தேவப்படாதுன்னு நா கேள்விப்பட்டே லியா தெரியுமா உங்களுக்கு ஹலோ.
கே தா
ஹலோ. ச கேக்குதுங்களா கேக்குதுங்களா சிஸ்டர் உங்களுக்கு கவரேஜ் இல்ல உங்களுக்கு கவரேஜ் இல்ல நெனைக்கிறே நீங்க பேசுறதே கேக்கல எனக்கு அது ஆ இப்ப கேக்குது சிஸ்டர் ஆ மீஷோல வ ஆ ரூம்ல இரு ப்பிங்கன் நெனைக்கறே அதனால
ம், ஆ இல்ல இல்ல இப்ப கேக் குது சொல்லுங்
மீஷோல வந்து ஜி எஸ் டி கடையா துனு நா கேள்விப்பட்டே சிஸ்டர் நீங்க தெரியுமா உங்களுக்கு
ஆமா கேள்விப்பட்ருக்கே நானு
பட் ஆனா அதுல வந்து ஸ்கேம் நறைய நடக்கு சிஸ்டர், நீங்க கேஷ் ஆன் டெலிவரி குடுத்துட்டு நறைய பேர் வந்துட்டு பாத்து ச நறைய பேர் வந்து ட்டு அந்தப் ப்ராடெக்ட் நல்லா இல்லன்ட்டு திரும்ப நமக்கு வந்து அத ரீசன் பண்ணிடுவாங்க சோ ப்ராடெக்ட்ட நம்ப முடியாது
ம்
சோ இப்ப நீங்க இப்ப ஷோரூம்ல வந்துட்டு இப்ப பியூச்சர்ல நீங்க உங்களுக்கு இதுல நல்ல ப்ராபிட் இருந்துச்சுனா இத அப்டியே ஒரு ஷோரூம் அப்டின்ற மாரி நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டீங்னா ஈஸியா ஓபன் பணிக்லா சிஸ்டர் பெருசா
ம் பாக்கனுந்தா சேவிங்க ஏனா ஷோரூம் எல்லா ஓபன் பண்ணுணா பட்ஜெட் அதிகமா வேணு அந்த அளவுக் ந ரோத் ஆகி எனக்கு வண்டு இந்த ம்ச் சடன்ல பண்றது இந்த லோன் எடுத் டு இன்வெஸ்ட்மென்ட் அது வந்து வட்டிக் கட்டுறது நம்ம குடுக்குற ரெண்டு அப்புறோ வண்டு ஒரு நாள் போகு ஒரு நாள் போவாது நெறைய இருக்கு இதுல
ஓக்கே சிஸ்டர் ஆ மஸ் அடுத்த கால்ல கண்டிப்பா இதப் பத்தி டிஸ்கஸ் பண்ணலா சிஸ்டர்
ஆ ஓக்கேணா நீங்க ஃப்ரீயா இருந்தா எனக் கூப்டுருங்க
ஆ ஓககே ஸிஸ்டர்
ஓக்கே